ஹலோ தோழி கேக்குதுங்ளா வணக்கோ தோழி நல்லாருக்கோ தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோமா சொல்லுங்கம்மா சாப்ட்டாச்சு இப்ப டீ சாப்ட்டு சண்டே சிக்கன் பிரியாணி
பரவால்ல இன்னைக்கு இங்க எதுவு பெருசா செய்யலங்க ஏனா பசங்களுக்கு ஒடம் சரில்லங்ளா நா நேத்துதா கொஞ்சோ வெளில போயிருந் தனால நேத்து கொஞ்சோ அவுங்க சாப்ட்டாங்க அவுங்களுக்கு கொஞ்சோ இன்னைக்கு ஒடம்பு சரியில்ல அதனால இன்னைக்கு ஆஸ் பிட்டல் வேற போயிட்டு வந்தோ அதனால சிம்பிளா பருப்பு குழம்பு சாதம் ஆ கொஞ்சமா வந்து முருங்கக்கீரல்லா கொஞ்ச நெறைய போட் டு கொஞ்ச போண்டா மாதிரி போட்டு குடுத்துருந்தே பக்கோடா மாதிரி
அப்பறோ
பால் குடுத்தே கொட்டுச்சு ஆங்க நானு அப்டியே இப்பதா காஃபி குடிச்சே நீங்க காஃபி டீ குடிச்சிட்டிங்ளா ஆ பெரிய பைய வந்து பத்து வயசு ஆகுது சின்ன பையனுக்கு வந்து எ ட்டு வயசு ஆகுது
சேரி சேரி இல்ல போலியோ ட்ராப் போட்டுக்கிட்டு இருக்காகளே நீங்க எது போனீங்ளா அன சின்ன பிள்ளைகள்லா பாத்தே
இல்ல இல்ல இனி எங்களுக்கு போட முடியாது எனக்கு தெரிஞ்சவங்க வரையு நா எல்லாருக்குமே கொஞ்ச சொல்லிருக் க போட்டுக்க சொல்லி
சேரி சேரி சேரி நா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தே நெறைய வேரு வச்சிருந்தாங்க சேரி நம்ம
ஆ
தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவமேன் தா ஏன்னா அஞ்சு மணி வரைய டைம் இருக்குல்ல அதுல போய் போட் வருவாக
ம்
வேற சொல்லுங்க டீக் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பைய ஒன்னு பொண்ணு இந்த வர்ஷ டுவெல்த் படிக்கிறா பைய ஏழா கிளாஸ்
பரவாயில்ல ஆனா இப்ப உங்ளோக்கு கொஞ்ஜோம் வேல எல்லாம் அதிகமா இருக்கும் என்னா பண்ண குழந்த பன்னெண்டாவது படிக்குது நல்லா காலையில கொஞ்ஜோம் சீக்கிரம் எழுந்து சமச்சு கொடுக்குறது அவங்கள கொஞ்ஜோம் படிக்க வெக்கிறது
கண்டிப்பா கண்டிப்பா அந்த இந்த இந்த வருஷம் இப்ப மட்டும் கொஞ்ஜோம் கடுமையா உழச்சோம்னா அப்ப அதான் அதுக்கப்புறோம் அவுங்க பிக்கப்பண்ணிக்குவா அவ பெரிய பிள்ளையில
ஆமா ஏன்னா இந்த வருஷோம் இந்த வருஷோம் அவங்க எடுக்க போற மார்க் தான அவுங்களோட வாழ்க்கையே மாற்ற போது
அதனால அவுங்கள எந்த டிஸ்டர்பு எந்த இதுவும் பண்றது கெடயாது சேரி நீங்க வாவு
அவுங்கள கொஞ்ஜோம் கண்காணிச்சுட்டே இருந்தன் ஏன்னா அவுங்க ரொம்ப படிச்சு ரொம்ப அதுக்குள்யே போய் மூழ்கிட்டாங்கனாலும் அதே அவுங்களுக்கு ஒரு பெஷர் மாதிரி த்றீ ஆயிடு அதனால முடிஞ்சளவு வந்து நீங்க கொஞ்ஜோம் பாத்துக்கோங்க அவுங்கள
ஆமா பிள்ளையிலதான் வந்து இப்ப போறா டியூஷன் போறா ரொம்பல்லாம் இப்பதா ஸ்டாட்டிங்கு இனிமேதாங்க இருக்கு போக போக அதனால கொஞ்ஜோ பாத்துப்போ
அதுவும் இப்ப இருக்குற காலகட்டங்கள்ல வந்து பெண் பிள்ளய வளர்க்கறதுன்றது ஒரு பெரிய
யஸ் கண் கண்டிப்பா ம்
ஏன்னா நம்மள எல்லாம் அப்டி நம்மல்லாம் அப்டி இருந்துல்ல
கேள்வி படாதது எல்லாம் இந்த காலத்துல பெரிய பெரிய இதெல்லாம் கேள்விப்படாத பாக்கவே கேக்கவே இன்னும் விளம்பரத்துல நியூஸ் எல்லாம் பாக்கைல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பயமாவும் இருக்கு ம் பெண் பிள்ளையள விட்டுட்டு போறதே பெரிய ரிஸ்கா இருக்கு
அப்பெல்லாம் நம்ப அப்பபெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போயி்டுவாங்க இல்ல நம்ப வீட்லயே தனியா இருந்த காலம் கூட இருக்கு
போயிருவோம் வருவோம் இப்ப பாத்தாலும் தனியா விட்டுட்டு எங்க நம்ம இருக்குறதே பயமா இருக்குறது இங்க ஒரு லேடிஸ் வீட்ல இருந்தாலே பயமா இருக்கு வீட்ல இருக்கேலே பயமா இருக்குது செய்திகள கேட்க கையில நம்மளுக்கு அவ்ளோவு ஒரு இதுவா இருக்கு
ஆமா ஏனா இப்ப அதுவும் வயதான பாட்டிக்கு கூட வந்து ஒரு பயமா இருக்கு
அங்க அந்த நியூஸ் எல்லாம் பாத்தீகளா ரொம்ப சங்கட்டமாவு இருக்கு எவ்வளோவு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு அ அந்த வயசுல எல்லா பாவோம் அது எதுவும் சொல்லவும் முடியாது ம் அதுல வந்து காப்பாத்திக்கவும் முடியாது குழந்தைக மாதிரிதான் வயசானவகளும் அவங்க என்னாத்த சொல்ல முடியோம் ம்
ம் ஆமா அப்றோ தோழி நாளைக்கு என்ன சமைக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க
நாளைக்கு வெஜ்ஜுதான் காலையில ரசோம் டிஃபன்க்கு பிள்ளைகளுக்கு சா கொடுத்துட்டு ஈவினிங் மத்தியானத்துக்கு ஏதாது லன்சு வெரைட்டி ரைஸ் மாரி பண்ணி கொடுப்போ
வெரைட்டி ரைஸ்சு நீங்க கடாய் சாதோ செஞ்சு கொடுத்தா எடுத்துட்டு போயிடுவாங்களா பிள்ளைங்க
ஆ காலையில நம்ம நானு ஒ ஒர்க்குக்கு போறனால இங்க பக்கத்துல
ஓ
அ கொண்டுட்டு போறது நா அந்த ஸ்கூல் டீச்சரா இருக்கேன்
ஓ பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லே இருக்கீங்களா ஓ செரி செரி தோழி அதனால நீங்ளே காலையிலயே எல்லா வேலையு முடிச்சாதா
காலையில முடிச்சாதா நம்மளுக்கு ஈவினிங் வர இது பண்ண முடியு ஸ்நாக்ஸ்ல்லா செஞ்சாச்சா ஈவினிங் எப்வுமே ரொட்டின் ஸ்நாக்ஸ் பண்ணிருவீங்கலா
ஆமா சிஸ்டர் ஏன்னா இப்ப பிள்ளைங்க வந்த உடனே கேப்பாங்க இல்லைங்களா ஏதாச்சு சி முடிஞ்சளவு வந்து ஏதாச்சு சாப்பாடு இருந்தது அது மாதிரில்லா குடுத்துருவே இல்லன்னா ஏதாச்சு இன்னு இந்த கூழ் மாவெல்லா அரைக்கல அதெல்லா காலி ஆயிடுச்சு கொஞ்சோ அந்த வெயிலே அவ்ளவா இருக்க மாட்டிருக்குது இல்லைங்களே
ஆமா ஆமா
ஆடி மா
எங்க ஊர் சைடெல்லா நல்லா வெயிலாதா இருக்குது ஆனா ஈவினிங் டைம் பாத் தா மலையு இதுவுமா ஒரே இதுவா இருக்கு
இங்க கொஞ்ச காத்து நெறைய வச்சுட்டே இருக்கு சிஸ்டர் ஏன்னா இப்ப நம்ம எடுத்துட்டு போய் அது வெயிலயு காய வைக்க முடியாது புஸ்சுன்னு காத்தடிச்சிட்டே இருக்கறதுனால காய வச்சோனாலு தூசி எல்லா வந்து விழுந்துடு அத கொஞ்சமாச்சு நம்ம வர வருக் விட்றனு கொஞ்ச வெயிலடிக்கு போது கொஞ்சமா சூடு ஏருனாதா ஒரு ஒரு மாசமாச்சு நம்ம வச்சு வந்து சாப்ட துக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு
நல்லா இருக்கு நல்லா இருக் வெயில்ல இருந்தா நல்லா இருக்கு ம்
கெட்டு போவாது கொஞ்ச சீக் க்கிரமா நம்ம மொள கட்டி நான் செய்வேன் அதனால பாத்தீங்கன்னா
பயர் வகைகள் மட்டுமா இல்ல நடஸ்ஸு இதை மட்டும் போடுவீங்களா
நட்சும் போடு ஆ எல்லாமே போடுவே சிஸ்டர் இப் ஏன்னா நட்ஸ் வந்து பற பிள்ளைங்க காலைல எழுந்தோன உடனே ஜூஸ் போட்டு கொடுத்துடுவே அதனால நட்ஸ் வந்து கொஞ்சோ குறஞ்ச அளவு போட்டுப்பே ஆ அந்த அ என்னென்ன போட்டு மொள கட்டிடுவேனா இந்த மூக்கல்ல இருக்கு இல்லைங்களா வெள்ள வெள்ள மூக்க கலர் மூக்கல்ல கருப்பு மூக்கல்ல பச்சபட்டாணி பச்ச பயிரு ஆ அப்றோ இந்த துவர கொட்ட இருக்கு இல்லைங்களா அது கொஞ்ச எடுத்து வச்சிருங்க வாங்கு போது அந்த துவர கொட்ட அ அதுக்கப்புற கம்பு சோளோ இந்த தினை அரிசி எல்லா சொல் வாங்க இல்லங்களா அரிசி ஆ அரிசி எல்லா அப்டியே போட்ருவே இந்த கேவுரு இதெல்லா வந்து என்ன பண்ணுவ ஆ பச்சப்பயிரு போட்டுருவே
ஓ ஓகே அது எப்டி நைட்டே ஊற வச்சிருவீங்களா எப்டி
ஆ நைட்டு ஊற வச்சுட்டு இல்ல காலையில ஊற வச்சுட்டு நைட்டு ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணி போலவே மொள கட்டிடுவே காலையில எழுந்தோன நேரமா ஊற வச்சுருவோ இல்லைங்களா அதனால கொஞ்ச சீக்கிரமா வந்து மொள கட் டி வச்சுருவே ஏன்னா மொல வர்றது கொஞ்ச லேட் ஆகு நமக்கு ஒன்றரை நாள் கிட்ட ஆயிடும் நமக்கு சில டைம்ல ரெண்டு நாள் கூட ஆயிடும் பச்சை பயிரெல்லாம் நமக்கு ஈஸியா வந்துரும் ஆனா இந்த மூக்கள் வகையெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் ஆமா அதனால இந்த மு முக்கல் இதல்லாம் மட்டும் தனியா கட்டிப்பேன் இந்த பச்ச பயிற இதல்லா கொஞ்சம் தனியா கட்டி வச்சுடுவேன் இதெல்லாம் மொள கட்டிட்டு கேவுரு தனியா மொள கட்டிடுவேன் ஏன்னா கேவுரு மொள வந்துடும் சீக்கிரமா
ஆ
ஆனா அதையும் மொள கட்டி எடுத்துப்பேன் இதெல்லாம் மொளை கட்டி எடுத்து கொஞ்சம் வெயில்ல காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசா வந்து வணக்கிட்டு கல்ல கொட்டை அதுலயே கல்ல கொட்டை பச்சரிசி பச்சரிசி வந்து கொஞ்சமா போட்னோ நெறிய போடக்கூடாது கொஞ்சமா போட்டுட்டு இது எல்லாமே எல்லாத்தியுமே வந்து நல்லா வணக்கிடணு தினை அரிசி இது எல்லாமே நல்லா
மொளக்கட்னத எடுத்து நீங்க ஈரம் வடிஞ்சதுபோ காய வச்சுட்டு அதுக்கப்பறோ வதக்கணு
ஆமா ஏனா அப்டே நம்ப ஈரத்தோட போய் வதக்
வதக்னா ஓமா ஓ சேரி சேரி அது இப்ப நம்ம எல்லாமே நீங்க சொல்றிங்கல்ல ஒரு இது மொள கொட்டிருது இன்னொரு இது லேட்டா குது அப்புடின்னு அப்ப டைம் எடுக்கைல உங்குளுக்கு அது ஆ ஒரு மாரி அழுகுன மாரி ஆய்றாதா தா அன் ம் அ
எது எது நமக்கு சீக்கிரமா மொள வருதுங்ளோ அத வந்து பிரிச்சிருவே அது வந்து நம்ம ஒரு ஒன்றர நாள் வெல்றோ
த்தமாவே கட்டிருவேலா ம் ஓ சேரி சரி
ஏனா அந்த நமக்கு ஒரு சிலதெல்லா கொஞ்சோ நேரோ எடுக்கோ அதனால அதேத நம்ம வெச்சுட்டோ அப்டின் இது ஒரு மாதிரி ஆய்டு நமுக்கு பிச்சு பிச்சுன்னு புடிக் தன் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்ச்சிரோ அதனால வந்து அதுவு இதுவு தனி தனியாதா வெப்பே
ஆ
நீங்க இது மாதிரி ஏதாச்சு பண்ணுவிங்ளா
எங்க வீட்ல சாப்ட்டதுல இப்ப இனிமேதா நீங்க சொன்னதுக்கு அப்பறோ நா முயற்சி பண்ணலான்ருக்கே கொஞ்சோ கொஞ்சோ போட்டு பாப்போங்கன்னு ஆ அதா ஏனா இந்த மாரி எல்லா ஆ ஆ காலையில அதே ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்ட்டு போனா கூட போதும் போல டிஃபன் தேவயில்ல
ஆமா ஆனா பிள்ளைங்கள்க் வந்து ஸ்கூல் போற டைம்ல நம்ம குடுத்தோ அப்டினா பசி எடுத் த்ரோ அவ்ங்ளுக்கு இது நீங்க குடுக்குறிங்க இப்ப நீங்க இதுல பால் போட்டுக்லா பால் ஒரு டம்ளர் சேத்துட்டு ஆ சக்ரப் போட்டு அவுங்ளுக்கு கலக்கி குடுத்தா குடிச்சுப்பாங்க ஆனா பசி எடுத்ரு நீங்க இப்டி இது குடுக்றீங்கன்னுமோது ஒரு ரெண்டு முட்ட அது மாதிரி குடுத்துட்டிங்க அப்டின்னா பசிக்காது நமக்கு அது மாதிரி குடுத்துட்டிங்கன்னா பசிக் கதெல்லாஸ்
ம் சேலட்டு் சோலட் எல்லா திங்க மாட்டேங்குதுகளே பிள்ளைஹ
இங்கேயு என்னோட சின்ன பையன் என்ன பண்ணுவானா கொட்ட மட்டு குடுத்தா சாப்ட்டுப்பான் என் பெரிய பையன் நா வந்து காலைல டிஃபன் எதுவு சாப்ட மாட்ட நா இந்த த சாலட் ம கொட்ட அவுங்ளுக்கு வெச்சு குடு பல்லிங்ளா அதே கொட்ட கொஞ்சமா எடுத்து நா அதுலயே கேரட்டும் ஆ இது போட்டு் சோலட் சாப்ட்டுருவே நானு காலைல அது மட்டு தா நா சாப்பாடாவே சாப்
ரெகுலரா எடுத்துகுவியலா தினம்தோரு எடுத்துக்குவீயலா இல்ல வா வாரத்ல ஒரு நாளா ம்
காலைல வந்து இந்த கொட்ட ஏ இந்த சில நாள் சாமி கும்புற அன்னிக்கு முட்ட எடுக்க மாட் ட அப்டி இல்லாத அன்னைக்கு மட் ட்டு முட்டயு அந்த சாலாட் மட்டு எடுத்துப்பே இல்லன்னா பழைய சாப்பாடு மீந்துருச்சுன்னா அதயே வந்து தயிரு போட்டு கரச்சி குடிச்சிருவே ரெண்டு டம்ளர் அவ்ளதா ஒரு பன்னெண்ட்ர மணி கி ஒரு மணிக்கி டீ ஒரு மணி பன்னெண்ட்ர டூ ஒண்ணுக்குள்ள சாப்ட்ருவே சாப்பாடு
ஓ அந்த மாரி ரெகுலர் ஃபாலோ பண்ணா ஒன்னு கஷ்டோ தெரியாது எங்கள மாரி கால சாப்பாடே நா லா சாப்பறதே கெடயாது
இல்ல என்னால சாப்டாம இருக்க முடியாது அதுதான பிரச்சன எனக்கு வந்து இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கு சாப்பிடாம இருந்தே அப்டின்னா ஃபுல்லா அடுத்த நாளே வந்து புண்ணாயிடு நேரோ தவறி சாப்ட்டாலே புண்ணாயிடு
ஆ கரெக்ட தா கரெக் கண் கண்ட்ரோலா கரெக்டா வந்துகிட்டே இருந்தோம்னா ஒன்னு தெரியாது உடம்புக்கு ஆனா நம்ம வெளியில எதிர போ ஆ போனா அதை எதிர்பார்க்க முடியாதுல
ஆ ஆ நீங்க என்ன பண்ணுங்கன்னா போகும் போது பாக்ஸ்ல போட்டுக் கூட கொண்டு போயிடுங்க ஆமா இப்ப எனக் குமே நேரோ இருக்காது ஆனா நானே என்ன பண்ணுவேன்னா கப்புல வச்சுக்கிட்டே சாப்ட்டு அப்டியே வேல பாத்துப்பே
அ கரெக்ட் அ எடுத்துக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணாத நம்மளுக்கு அதுதா அட்ட இந்த நேரத்த ஒதுக்குறதே வந்து பெரிய கஷ்டமா இருக் கு கால்ல எந்திரிச்சு அந்த எட்டரை கூள்ள நாங்கல்லா வந்து தலசிவி எல்லா அனுப்பி நானு கிளம்பறே க்கு நம்ம என்ன கால சாப்பாடு மத்தியான சாப்பாடு கொண்டு போரோம்ல அத அப்டியே பண்ணிக்களா அப்டின்ட்டு அந்த டீ காலையில போடுறோம்ல டீ அது மிச்சமா இருக்கமா ஆ அத குடிச்சிட்டு ஓடிறது ம் ம் ஒடம்புதா போச்சு வேற என்ன பண்றது அப்டியே ஓடி ஓடி அ
இது எல்லா ரொம்ப கஷ்டமா தா இருந்துச்சு எனக்கு எனன்னா இப்ப புள்ளைங்களுக்கு வந்து இதகுடுற ரே நா டெய்லியுமே புள்ளைங்க கொட்ட தா குடுத்துட்டு இருக்கே மதிய வந்து அவுங்களுக்கு ஸ்நாக்ஸ்ஸா வந்து கொட்டை தா ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கே அதனால எனக்கு கொஞ்சோ இது ஈஸ் சியா இருக்கு ஆ எனக்கு அது எனக்குன்னு நா செய்யணும்ன்னு போது நா செய்ய மாட்டே கண்டிப்பா
ஒரே மாரி சாப்பிடவு ஒரு மாரி ஒரு எரிச்சலா வரலையா உங்களுக் கு அந்த மாரி உணவுகள செட்டாயிடுச்சு
இல்ல ஃபர்ஸ்ட் எல்லா எனக்குமே அப்டிதா இருந்துச்சு ஆனா வந்து எனக்கு நா கொஞ்சோ என்ன என்ன நா பாகக்காம விட் டுட்டு கொஞ்சோ வெயிட்டு எட ஏறிடுச்சு செரியா சாப்பிடாம டைம் சாப்பிடாம அப்டி இருந்து எட ஏறிருச்சு அத குறைக்க போதுதா இப்டி வந்துச்சு இன்னொன்னு எ நா வேல பாக்கறதுனால எனக்கு இந்த உக்கார முடியாது எட்டு மணி நேரோ இந்த பின்னாடி மு துகு நெறைய அ நரம்பு தண்டெல்லா வலி எடுத்துக்கு அது நம்ம ஏதாச்சு கொஞ்சோ நம்ம இந்த இட்லி சாப்பிடறதுனாலயோ தோசை சாப்பிடறதுனாலயோ நமக்கு எந்த ஒரு சத் து இல்ல இது மாதிரி சாப்டும் போது நமக்கு சத்தாச்சு வருது இல்ல ஆ அதனால வந்து நா இப்டி ஆ அதனால வந்து நா என்ன பண்றது இப்டி நா சமைச்சு சமைச்சு சாப்ட்டுகிறே
சாப்ட்டு எடுத்துக்கிறீங்க
இதுனால நமக்கு பெரிய செலவு ஒண்ணு ஆக போறதுல நம்ம அதுல வந்து கட்டு ம்
கமா அதுக்கு வந்து பழ நீங்க பழகிட்டியே அது மாரி பழக்கம் எடுத்துக்கணு ஒண்ணு ஒரு வாரோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்றோ கண்டினியூ பண்ணிக்கலா நம்ம ஒடம்பு அப்டின்னு சொல்லி எடுத்தோம்னா
ஆமா ஐ ஒரு வாரோ எனக்கெல்லா முடில ஒரு வாரோ என்னால சு த்தமா முடியல பசி எனக்கு அதெல்லா சாப்பிடவே முடியல எனக்கு கஷ்டமாதா இருந்துச்சு ஆனாலு ரொம்ப கட்டுப்படுத்